தாங்க அங்க உங்களுக்கு கேக்குதாங்க என்னங்க பண்றீங்க?
ஒக்காந்துட்டுருக்கே நீங்க?
நா படுத்துட்டு இருக்குறேங்க
சாப்ட்டீங்ளா?
இல்லங்க நீங்க சாப்டுடீங்களா?
ம் நா சாப்டேங்க
என்னங்க சாப் டிங்க?
ச சாம்பார்
உங்களுக்கு தோச சாம்பாரா ரொம்ப பிடிக்குல்ல உங்களுக்கு அது
ரொம்பொல்லா இல்ல
அப்பிடியாங்க செரிங்க செரிங்க என்னாதா உங்களுக்கு ரொம்ப புடிக்கு சாப்புட
எனக்கு வந்து நா நாஸ்டால பாத்தீங்கனா மக்ரூனி வந்து கறி போட்டு சமைப்பாங்கல அது அது சாப்ட புடிக்கு ரொம்ப வந்து தயிர் சாப்பாடு தயிர்ல என்ன
ம் ஏங்க ஏங்க நா நாஸ்டால தானேங்க கேட் டே நீங்க என்னாங்க
ஏ அது நாஸ்டா இல்லயா நாஸ்டா மாரிதா சாப்புடுவாங்க
டானா அப்டி இல்லங்க நாஸ்டானா இ
நா என்ன சொல்றேனா எங்க அம்மா என்ன தெரிம்மா பண்ணி குடுப் பாங்க அது போட்டு ஆ இல்லெல்ல இல்ல கேளுங்க ஃபஸ்ட்டு கேட்டாதானே தெரியு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எங் எனக்கு எங்க விட்றிங்க டொய்யின்னு வந்து பேசுறீங்க
ங்க செரி இந்த சத்த எதாவ்து வருதாங்க
ஆமாங்க கொஞ்சம்பைக் சத்த மாரி வருது
அது பைக் சத்த இல்லங்க நீங்க தாங்க கத்துறீங்க அந்த மாரி இங்க வந்து கத்துறீங்க நீங்க தா ஆ சொல்லுங்க
அப்பிடியா சேரிங்க பரவாயில்ல சொல்லுங்க சொல்றே இப்ப கேளுங்க எங்க அம்மா வந்து ஒரு அ குண்டா மாரி இருக்கு அதுல வந்து சாப்பாடு வந்து ஊற வச்சுட்டு தயிர் போட்டு கொஞ்சோ ஊற வச்சிட்டு காலுரேஞ்ச் ப்பியே அது தயிரோ ஆ அந்த தயிர் சாப்பாடு நல்லா டிரையா
ஓ நைட்டே நீங்க சாப்பாடு இல்ல தண்ணி போட்
ம் அது வந்து நல்லா பெசஞ்சி எங்க அம்மா உப்பு போட்டு நல்லா பெசஞ்சி ஆ சின்ன வெ வெங்காயோ நல்லா குட்டி குட்டியாக அதல கட் பண்ணி போட்டு
உங்க வீட்டு்ல சின்ன வெங்காயோல்லா வச்சிருப்பீங்களா ஸ்டாக்ல
அப்பிடி இல்லன்னா அது கூடமா நல்லா இருக்குல்ல மாம்பழம் அது கட் பண்ணி குடுப்பாங்க செம்மையா இருக்கு சாப்ட்டாயே
மாங்கவா மாம்பழமாங்க மாங்காய்னா காயா இருக்கு
நா சொல்றது மாம்பழம் எல்லோ கலர்ல இருக்குல்ல பச்சை கலர் ஆ பச்சையா ஆஹா மஞ்ச கலர் ச்சில இருக்கல்லா அது
நீங்க சொல்றது ஃப்ரூட்டா இல்ல காயா அது கேக்குறே
மாம்பழம் பொங்களுக்கு என்னது
ரெண்டுதுல இருக்குல்ல மாங்காவு இருக்கு ஃபுரூட்டு்
ஆ அத்தா நானு சொல்றே
ஃப்ரூட் தா சொல்றீங்களா சீ்
அது வச்சு குடுப்பாங்க இல்லேன்னா சின்ன வெங்காயம் போட்டு குடுப்பாங்க கொஞ்ச நல்லா இருக்கு
ஓகேங்க ஓகேங்க அப்டியாங்க செரிங்க செரிங்க
அப்டிதா அதுதா எனக்கு ரொம்ப பிடிக்கு
அப்டியாங்க செரிங்க ஜாலியா சாப்டிங்க எங்க வீட்ல வந்து நைட்டு தண்ணி போட்டு வச்சிடுவாங்க சாப்பாடுல மீந்தி போனா
அதுதா நானு சொன்னே இப்போ
நீங்க தயிர் போட்டுருவீங்கள நாங்க கீழ வெறு தண்ணி தா போடுவோ
கேளுங்க தயிர் வந்து எதுக்கு போடுறோனா அது வந்து நல்லா அப்டி இல்ல அங்க மோஸ் ஆ தண்ணீர் தா போடுவாங்க ஆனா கொஞ்சம் தயிர் வந்து ஊத்தி வச்சா அது வயித்துக்கு வந்து நல்லா என்ன சொல்றது
என்னாங்க சொல்ட்டீங்க சீக்கிரமா சொல்லுங்க
தரும்சுன்னு சொல்லுவாங்க
செரிங்க சேரிங்க ஏதோ சொல்றீங்க நீங்க குளூர் வயித்துக்கு நல்லா எதமா இருக்கு கரெக்டா உங்களதா
சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்ப
நா என்ன சொல்லறது நீங்க கேளுங்க எப்பவுமே நா தா கேக்குறே நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க
உங்களுக்கு என்னா பிடிக்கு என்னா சாப்டுவீங்க என்னா என்ன கலர் புடிக்கு ஒங்களுக்கு சரி நீங்க சொல்லுங்க ஒங்களுக்கு என்
ஆ
பு அ கலர்
எனக்கு வந்து ஸ்கை ப்ளூ தாங்க புடிக்கு
அது தமிழ்ல எப்டி சொல்வீங்க
அது தெர்லயே
வானக்கலர்ன்னு சொல்லியா
வான இல்லைங்க பளூக் ஏதோ சொல்லுவாங்கள நே தெர்ல எனக்கு ஞாபகோ இல்ல
அப்படியாஸ் சேரிங்க
தெரியுமாங்க
வானக்கலர் தா சொல்லுவாங்க
அது வேறு ஏதோ வறோ
ஆ பச்ச கலர்ஸ்
இல்லைங்க இல்ல பச்சைன்னா கிரீன் சிவப்பூ வந்து சிவப்பூ வந்து ரெட்டுக்கு சொல்லுவாங்க மஞ்சன்னா எல்லோ எல்லோ ஆ
உ கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை மஞ்சள் நீளம்
ஆ நீலந்தாங்க நீல கலர் நீல த்தங்க எடுத்தாங்க
உ பாத்தீங்களா கண்டுபிடிச்சட்டே
ச்சிங்க நாதா சொன்னே இப்போ ந்னாச்சு என்ன பண்ணுவீங்க சரிங்க உங்களுக் கு உ ஸ்கூல் டேஸ் ரொம்ப பிடிக்குமா காலேஜ் டேஸ் ரொம்ப பிடிக்குமா
ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கு காலேஜ் வந்து ரொம்போ புடிக்கு
சேரிங்க சேரிங்க
உ உங்களுக்கு
எனக்கு வந்து ரெண்டுமே புடிக்கலங்க
அய்யோ சேரிங்க வித்தியாசமான வித்தியாசமான ஒரு உ அந்த மாரிதா இருக்குங்க பரவால
ஃபோன்ல என்னாதாங்க புடிக்கோ இப்ப எல்லாரு ஐஃப் ஃபோன் பின்னாடியே போறாங்கள
ஆஹப்பா எனக்கு ஐ ஃபோன் புடி க்காதுப்பா
அதா கேக்குறே என்ன ஃபோன் தா உங்களுக்கு புடிக்கு
எனக்கு ஃபோன்ல அவ்ளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தெரிலப்பா
சேரி இப்போ நீங்க வச்சிருக்கீங்கல ஃபோனு என்னா வச்சிருக்கீங்க?
ஓப்போ
ஓப்போ ஓப்போல என்ன மாடல்?
ஓப்போ எஃப் ட்வென்ட்டி நைன்
ஓ அந்த மாடல் வச்சிருக்கீங்ளா, செரிங்க செரிங்க எஃப் சீரிஸ்னா என்ன தெரியுமா ஓ இப்ப ஓப்போனா ஒரு இதுக்கு ஒரு சீரிஸ் இருக்குங்க ஓப்போல ஏ சீரிஸுன்னு ஒன்னு இருக்கு எஃபுன்னு இருக்கு ரெனோ சீரிஸ்னு ஒன்னு இருக்கு ஓகேவா இதெல்லா ஒன்னு ஒன்னுத்துக்கு குறிக்கு ஏன்னா பட்ஜெட் இப்போ சின் என்ன சொல்றது பதினஞ்சாயிரத்துக்குள்ள இருக்குல்ல அந்த ஃபோன்லா ஏ சீீரிஸ்ல வந்துரு ஓகேவா எஃப் சொன்னிங்கல அது எதுக்குன்னா கீழ போட்டா கூட வரியாது தண்ணில போட்டா கூட ஒன்னு ஆ காது அப்டி சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து எஃப் சீரிஸ் வரு ரெனோ சொன்னெல்ல அது வந்து ஃபுல்லா கேமரா தா அதுலெ
செரி நீங்க என்ன வச்சிர்க்கீங்க?
நா ரெனோ சீரிஸ் வச்சிருக்கே ஓப்போ தா நானு செரியா இப் ப‌ வந்து புதுசா அ ஃபோல்டு ஃபோன்லா வந்துரு க்கு ஒப்போலயு தொறந்து மூட்ற ஃபோன்
அடிக்கடி நியூஸ்ல நியூஸ்ல வருது அ அட்வடைஸ்மெண்ட்ல வருது அந்த மாரில்லா வருது ஃபோனு
போ வந்துச்சு அந்த மாரி அது சொல்ற நா ஓப்போனியோல தொறந்து மூட்ற மாரி வந்துச்சி இப்டி மூட்ற மாரியு வந்துச்சு எதோ எப்டி இந்ச்சு இப்போ சாம்சங்ல கேளுங்க இப்போ சாம்சங்லல்ல மூணு வாட் டி மூல்லாங்க ஃபோனு ஃபஸ்ட்டு புக் மாரி தான இருந்து ச்சு இன்னொரு ஸ்கிரீன் இருக்கு மூணு ஸ்கிரீன் இருக்கு இப்ப தெரியுமா உங்களுக்கு ஆமா அது வேற வந்துருச்சு இப்பதா வந்துச்சு எளோ தெரியுமா அதல்லா ரெண்ர லட்சோ மூணு லட்சொங்க அந்த
அது எதுக்குங்க காசு அதுலயே வேஸ்ட்டு பண்ணனு
அவ்ளொல்லா போட்டு வாங்க அதாது விடுங்கங்க அதாவ்து கொஞ்ச பாக்க விடுங்க அதாவ்து கொஞ்சொ நோட் மாரி இருக்கு ஐஃபோன் ஐஃபோன் இருக்குங்க அது எதுக்கு இருக்குனே தெர்லங்க எனக்கு நெஜமாவே புரில ஒன்னுமே இல்
ஐஃபோன்னா பணக்காரங்க அந்த மாரி
அப்போ கூட அந் அது அந்த காஸ் போட்டு வாங்குறதுக்கு எதாவது இருக்கணுல்ல அது எதுமே இல்லங்க அதெல்லா அது போய் இவ்ளோ பேரு வாங்குறாங்க அது வாங்குற இதெல்லா சின்ன சின்ன ஃபோன்ல இப்ப சொன்னல்ல ஓப்போல ரெனோ சீரிஸ்லா அதே இருக்குங்க ஐம்பதாயிரத்துல இருக் குன் நல்லா இருக்கு கேம்பரா அத்து அது என்ன ஃபோன் ஐ ஃபோன் இது அதுக்கு முன்னாடி இது நல்லா இருக்கு ரெனோ இப்ப வந்த மாடல் ரெனோலாவே வந்து இப்ப வந்துருக்கு சிக்ஸ்டீனோ பிப்டினோ வந்துருக்கு அது எப்டி இருக்கு தெரியுமா தண்ணில உ தண்ணி உள்ள உட்டு ஃபோட்டோ எடுக்கலா தெரியுமா அதுலெல்லா ஐ ஃபோன்ல அப்டி இல்லங்க ஐ ஃபோன்ல இருக்கு வாட்டர் புரூஃப்பு ஆனா போயிடுச்சுன்னா காசு ரொம்பாகு செலவு பண்ண டிஸ் டிஸ்பிளேக்கே இருவதாயிரோ தெரியுமா போயிடுச்சுனா
வேஸ்ட்டுங்க அதெல்லா சும்மா ஒரு பந்தாக்கு அது யூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிற
வாங்கணு அதெல்லா விடுங்க கிட்னி எல்லா வித்து வாங்குறாங்கங்க அது ஃபோன்காக வீட்ல அடம் புடுச்சு வாங் வாங்குறாங்க அடமானோ எல்லா வெச்சு வாங்குறாங்க இஎம்ஐல போட்டு வாங்கறாங்க இப்ப இருக்குறப் பசங்களுக்கெல்லா ஒன்னு தெர்ல எதோ சீனு காட்டணுன்னு வெச்சு சுத்துறாங்க
ஆமா ஆமா
ம் ஆமாங்க எனக்குலா அப்டி புடிக்கவேப் புடிக்காது
ம் எனக்கு போன் இருந்தா போது அது மட்டும் போது எனக்கு இது இருக்கணு அது இருக்கணு எல்லாந்தா
ஒண்ணு பாத்தனுங்க வாங்க பாத்தா ஐ ஃபோன்ல இருக்கு பழைய மாடல் ஃபோன் இருக்குல அதெல்லா கம்மி ஐம்பதாயிரோ அப்புடி வித்துருந்தாங்க நா வாங்க போனது எ பட்ஜெட் வந்து முப்பதாயிரந்தா இருந்துச்சு முப்பதாயிரத்துல எது இருந்தாலு வாங்கிட்டு வந்துர்லான்னு அன்னைக்குன்னு போய் பாத்தா அந்த ஃபோன்ஸ் ஸ்டாக்கே இல்லன்னு சொல்ட்டாங்க அதுக்கப்புறௌ அத விட புது மாடல் வருதுனா நா கேட்ட மாடல்லயே நா ரெண்னு லெவன் கேட்ட பாத்தா ஒரு வாரத்துல ரெண் டுவெல்லு வந்துருச்சா சேரி ஓகே டுவெல் வாங்கலான்னு போயிட்ட அதோட ரேட் பாத்தா முப்பத் முப்பத்தி ரெண்டாயிரோ சொன்னாங்க அப்புறோ காட்னாங்க ரெ ரெனோ டுவெல் புரோன்னு சொன்னாங்க புரோன்னு இருக்கு நார்மலு இருக்கு சேரி நா புரோவே வாங்குலானு காட்னாங்க ரெண்டுத்துக்கு விஸ்சு வித்தியாசோ புரே கொஞ்சோ நல்லா இருஞ்சு இப்போ கைஃப் போன் கொஞ்சம் கேமரா மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்குன்னு வாங்கிட்டேன் ஏன் எனக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஃபோன் இ எம் ஐ எல்லாம் போட்டு நாப்பத்தி ரெண்டாயிரம் வந்துச்சு எனக்கு ஆனா நான் நினைச்சேந்தா அந்த பட்ஜெட் ஐபோன் கூட எடுத்துருக்கலாம் ஆனா ஐபோன்ல நான் எடுத்துட்டு பழைய மாடல் எடுக்கணும் சொல்லுங்க அதெல்லாம் எடுக்கல செரிங்க நம்ம நேரம் முடிஞ்சுடுச்சுங்க நான் வைக்கிறேன் ஆ